ஹலோ
ம் தம்பி என்ன பண்ற
அக்கா
ம் நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
ஆ நல்லாருக்கே கா
என்ன எதோ கோழி சவுண்டு கேக்குது
அக்கா கோழிப்பட்டில இருக்கனுங்க்கா அதனால கோழி சவுண்டு கேக்குதுங்க
சோர் செர் செரி செரி
ஆ நீங்க வளத்துறீங்களாங்க்கா
ஆ வளத்துறோ வளத்துறோ வளத்துறோ நாங்களு நாட்டு கோழி வளத்துறோ ஆனா முட்ட வச்சா அது ஒழுங்கா பராமரிக்கிறதுனால வந்து பொரிக்கிறது ஒழுங்கா பொரிக்கிறது இல்ல அதனால வந்து குஞ்செல்லா தனியா அவங்களே வந்து இங்குப்பேட்டர்ல வச்சு பொரிச்சு எடுப்பாங்க
ஆமாங்க
அவங்க கிட்டருந்து அஞ்சு குஞ்சு பத்து குஞ்சுன்னு வாங்கிட்டு வந்தறது அந்த கோழியோட வந்து காலையில விட்டா பாத்துக்காது நைட்டோடு நைட்டா அந்த கோழி படுத்திருக்குல்லையா அந்த கூடையிலே கொண்டாந்து ஒரு அஞ்சு குஞ்சு அஞ்சு குஞ்சு விட்ருவோ அது காலைல எந்திருச்சு அதுங்க குஞ்சுன்னு நெனச்சு அது பாத்துக்கு
சேர் செரிங்க
இல்ல அப்டின்னா அதெல்லா இதுல நாட்டுக்கோழி பாத்தன்னா அது குஞ்சு பொரிக்கல அப்டின்னாலு ஒரு மாசோ ரெண்டு மாசோ கூடைலயே படுத்திருக்குது அப்டி படுத்திருந்தாலு வந்து
சிலோ ஆமா ஆமா கண்டிப்பாங்க
ம் அதனாலதா சேரி என்ன பண்றதுன்ட்டு இப்டி வா கோழிக் குஞ்சு வாங்கிட்டு வந்து வுட்டுற்றோ ஆனா இப்ப என்ன ஆயிச்சு அப்டின்னா இப்பெல்லா வந்து அ நாட்டுக்கோழி வந்து ஆம் பெரிய கோழி மட்டும்தா இருக்குது மீதி சின்ன குஞ்ச எல்லாமே வந்து இப்ப வந்து கிராஸ் மாரி ஆயிடுச்சு நாட்டு கோழி ஏ வந்து வளத்த முடியல
செர் செரிங்க
பொறிக்கிறது எப்பாவது ஒண்ணோ ரெண்டோ பொறிக்குது ஒழுங்காவே வந்து அந்த இத் பண்ணவே முடியல காப்பாத்த முடியல பராமரிப்பு ஒலுங்கா இல்ல அவ்ளாதா
செர் செரிங்க
நீங்க அங்கே என்ன பண்றீங்க
இங்க அது மாதிரி ம்மே கோழி முட்ட அடகு வச்சு அது மாதிரில்லா பண்றது இல்லீங்க ஆ டேரக்டா அ பன்னைல இருந்து வாங்கி வளர்த்தி டேரெக்டா க கறிக்கடைக் குடுத்துருவாங்க
ஓ சரி சரி சரி கொஞ்சொ நா வளர்த்தறங்காட்டி இந்த ஊசில்லா போடுவாங்க அதெல்லா பிரச்சன இருக்காது இல்லயா
ஆ மாம்மாங்க கண்டிப்பாங்கம் கொஞ்சோ எல்லா மிங்கிலாத்தா இருக்கீங்க பண்ணைல வாங்கறது கிராஸ் கோழியோ இல்ல நாட்டு கோழியோ பட் எல்லார்க் துயூம் மிங்கிள் பண்ணி வளர்த்தி டேரெக்டா கறிக்கடைக் குடுத்துருவோங்க அதுக்கு நம்மளுக் கொஞ்சோ பராஃபிட்டா இருக்குங்க
ஆ அதா அதா அதா அதான் நீங்க முட்டைக்கெல்லா வந்து நீங்க இது இது பண்ணிக்கு வீங்களா முட்டையெல்லா வந்து வந்ட்டு வீட்டுக்கு எடுத்க்கிற மாரி ஏதாவது கொடி கிடீ வளர்த்துறீங்களா
அப்டி இப்போதைக்கு நாங்க வளர்த்தறது இல்லிங்க வாங்காந்து வுரதுக் கோயூ குஞ்சு ஏதாச்சு அப்டி கொஞ்சோ இப்ப பெருசாயி கொஞ்சோ பெருசாவுற ஸ்டேஜ்லயே நாங்க வித்துருவோங்க கடைக்கி அப்டி ஏதோ ஒண்ணு ரெண்டு மிஞ்சி போய் முட்ட போட்டுதுன்னா அத ன்னா ஒரு பேஜுக்கு வச்சிருபபுங்க அப்றோ அடுத்த பேஜ்ல குடுத்துருவோங்க கொஞ்சோ முத்தி போச்சுன்னா இல்லன்னா கடையல வாங்கிவாங்க
ம் ஆயா மூட் ட்ட எப்டி இருந்தாலூ எல்லாருமே டெய்லி ஒண்ணு ஒண்ணு சாப்ட்றது ரொம்ப நல்லது நீங்க மட்டுமே சாப்டாமேமு முட்ட வந்து எப்டியாத் அம்மாவே அப்பாவே ஏன்னா ப்ரோட்டின் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து அறுபது கிராம் ஏ நூறு கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணூ அப்டின்னா நம்ம சாப்பாட்ல அந்த ப்ரோட்டீன் வராது சோ அப்டிங்கிறப்ப முட்டு நம்ம எடுத்துக் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க மட்டுமே எடுக்காம டெய்லியூ எப்டியாது அம்மா அப்பாவையூ வந்து
செரிங்க கண்டிப்பா சொல்றேங்க
நீங்க தா வலி உறுத்தணூ ஏனா வந்து அவுங்க வந்து ஆம் அவுங்க வந்து பண்ற வேலயில அதெல்லா மறந்துடுவாங்க தோஸ் சுட்றாங்க அப்டின்னாலு ஒரு ஆம்லெட் போட்டு சாப் கூட அதுமே நம்மளுக்கு அது இன்டேக் வந்து அந்த பு்ரோட்டீன் உள்ள போய்குது
கண்டிப்பா கண்டிப்பாங்னே
நீங்க தா வலியுமுறுத்தி அத வந்து அவுங்கள வந்து பின்பற்ற வைக்கணோ
அவிங்க நம்ம அப்டி சொன்னாலு அவிங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வயசான காலத்துல மஞ்சக் ஞ்ச காமால வந்துருனு சொல்றேங்கே இது மாரி ஒ ரு டம்மியான ஒரு ஃவேக்ட இதுங்களே ஒன் உருவாக்கிக்கிட்டு இவிங்களே ஆமாங்க யாரோ சொன்னா ங்கன்னு அத உருவாக்கிட்டு இவிங்களே சொல்லிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு எ ஃபிரெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ ஜிம்முக்கு போறவே பாத்தீங்கன்னா டெய்லி அஞ்சு முட்ட எடுப்பானுங்களா
ஆமா
ஒரு நைட்டு எடுத்துக்கிட்டு அவ புரோட்டீன் பவுடரு சாப்பறாங்க
ஆ
இதெல்லா டெய்லி சாப்ட்டு காலையில நாலு மணிக்கு ஜிம்முக்கு போயிட்டு மதியோ ஜிம்முக்கு போணுங்களா அ அப்றோ ஒரு மணி டு நாலு மணியோ எவ்ளவோ சம்திங் ஒரு ஒன் ன அவர் ஒன் அவர் போவாங்களா ஒரு நாளைக்கி ரெண்டு மட்டு போறா
ம்
ட்லி மன்த்லி பு்ரோட்டீன் பவரு எடுக்குறா பாத்தீங்கன்னா அவனுக்கு மசில்ஸ்ல்லா ஃபுல்லா அப்டியே நல்லா பில்ட் ஆயிருக்குங்க ஒர்க் அவுட் பண்ணுங்காட்டி
ம்
அவ சொல்றது என்னன்னா நீங்க சும்மா உக்கோந்துகிட்டு வீட்டுல வந்து எக் எடுத்தேன்னா அது வந்து இ மாரி எதோ ஒரு தீங்கு தா உருவாக்கும் நம்ப அதுக் தகுந்த மாரி ஒர்க் அவுட்டோ இல்ல ஏதோ வேலை செஞ்சோம்னா எடுக்குற ப்ரோட்டீனுகு கரெக்டா அது ஒடம்புக்கு நல்லது தான் குடுக்கு அப்டிங்கிறா
அத அத அதா அதா நம்ம இன்னொன்னு என்னன்னா நாமெல்லா வந்து கிராமத்து இரு க்குறோ ஏதோ ஒரு வேல செஞ்சுட்டேறோ செஞ்சிறோ ஒவ்வொருத்தரு பாத்தா சாப் ட்டு எந்த வேலையு செய்யறதுக்கு இல்லையா அதனாலயே அவங்களுக்கு வந்து மஸ் ஸில்ஸ் இதாகாது கொஞ்சோ ஜிம் போவாங்க
ங்கே அவுங்ளுக்கு ஃபேக்ட் அதிகமா கொழுப்பு அதிகமா உருவாயிருங்க வயித்ல பாத்தீங்ன்னா அதே அவுங்ளுக்கு வந்து பி பி கொலஸ்ட்ரால் போன்ற சுகர் மற்றும் பல நோய்களே அவுங்ளுக்கு உருவாக்குங்க ஒரே எடத்துலே அவிங்க உக்கூந்து சும்மா டி வி பாக்க ஃபோன் பாக்க சும்மா அப்ற சாப்புட தூங்க அத தவிர வேற எந்த ரொட்டினு இருக்காதுங்க அதிகபட்ச அவிங்ளுக்கு இல்லின்னா அதிகபட்ச எங்ளுக்கு என்னா செ சும்மா டிவி பாக்க ஃபோன் பாக்க சிஸ்டம் எதோ ஒர்க் பண்ணே வேற எதுமே இருக்காது அதிகபட்ச அதா சும்மா வண்டி எடு த்துட்டு அப்டியே சிட்டி பாக்க சுத்துவாங்க அத தவர வேற எது இருக்காதுங்க அவிங்க இது மாரி பார்க் போமாட்டாங்க ஜாலியா விளையாட மாட்டாங்க ஒர்க் பண்ண மாட்டாங்கே ஒர்க் அவுட்டு இருக்காதுங்க அதிமா பிசிக்கலா அவிங்க எந்த சேலஜ்சஸ்ஸு அவிங்க வந்து பண்ண மாட்டாங்கே
நல் நல்லா ம் அப்டி பண்றப்பே ஏதோ ஒன்னு அந்த இது இருக்கு நாம நமக்கு காட்ல இது பண்றப்பல்லா காட்ல நல்லா வேல செஞ்சுட்டு இருப்ப நம்ளுக்கு வேத்து ஒழுகிறதுலயே வந்து கொழுப்பு இருந்தனால கரஞ்சி போயிரு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதா மெயினான ஃபேக்டுங்க ஏன்னா வேர்வை இருந்தா தா நம்ளுக்கு சொட்டிங் வந்தா தா நம்ளோட பாடியோட ஹீட் ட்டு வந்து ரெடியூஸ் ஆகுங்க அது மூலிமாதா நம்போ கேலரிஸ் எல்லா நல்லா பாடில் இருக் இருக்கதெல்லா பேணு ஆவுங்க ஏனா அவிங்க வந்து சும்மா பாத்தீங்ன்னா அந்த ஸ்மாட் வாட்ச் கட்டிகிட் ட்டு எவ்ளோ டெய்லியும் அத வந்து ஸ்டாப் வாச் வெச்சு எவ்ளோ கலரீஸ் பேன் ஆச்சு இதெல்லா செக் பண்ணிக்கிட் ட்டு ஹெல்த்த ரேட்டிங் எவ்ளோ ஹாட் பீட் ரேட்டிங் எவ்ளோ இதெல்லா சும்மா செக் பண்ணிட்டு அது பாத்தீங்ன்னா அக்யூரெட்டால்லா காட்டாதுங் சும்மா ஒரு ஃபேக்காதா நமக் காட்டுங்க சும்மா மேலோட்டமா பட் அததா அவிங்க அத டெய்லி ரொட்டீன்னா எடுத்துக்குறாங்கங்க இது போன்ற சாப்பாடு அது இதுனு இது பண்ணிட்டு ஃபேக்ட் கொறைக்குறாங்க பாடில் இருக்குற ஃபேட்ட கொறைக்கருக்கு
அது கரெட்டு தா சோ அப்டி பண்ணும் போது நம்ளுக்கு வந்து இதாதா இருக்கு
ஆமாங்க ஆனா அது அவிங்ளுக்கு பழகிருச்சுங்க அதா அவிங்ளோட டெய்லி ரொட் ரொட்டீன் வேற அவிங்க லைஃப் டைமே அது அது மாரதா போகுங்க அதோடயா இல்ல ஓ வேற எந்த சேஞ்ஜஸ்ஸு அதிகமே இருக்காதுங்க
நானு யோசிப்ப நானு சின்ன வயிஸ்லெல்லா வந்து ஸ்கூலுக்கு போறதோ இல்ல கொஞ்சோ தோட்டத்துக்கே வந்து நே வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டா தூரமா இருக்கறப்ப நம்ம வந்து சைக்கிள் தாம் போவோ அவ்ளோ வேத்து போயி இதா இருக்கு
அதே கஷ்டம்னு நெனைக்கிறோ நாங்க
ஆமா இ அதாவது எறக்கத்துல சீக்குரோ எறங்கிர்லா ஆனா ஏத்தத்துல ஏர்றதா பெரும்பாடே கால்லா வலி ஈடுத்துரு அப்பா சாமின்ட்டு இருக் கு பட் இருந்தாலு அது ஒரு நல்லது தா ஆனா இப்ப வந்து சைக் கிள்ல வந்து எங்க வீட்ல எல்லா சைக்கிள ஓரங் கட்டிட்டாங்க நா சைக்கிள் வேணுன்னு கேட்ட அது வந்து சட்ட சைக்கிளா அந்த காலத்து பெரிய சைக்கிளா அந்த சைக்கிள் நீ போறியா அப்டின் சொல்லிருவாங்க அதும் இல்லாம அது ரிப்பேரா போச்சு அத ரிப்பேர் பண்ணவே இல்ல அம்மா வீட்ல இருக்கு எனக் கா ஆசையாதா இருக்கு சைக்கிள் ஓட்ணு இது பண்ணு அப்டின் சொல்லிட்டு ஆனா எனக் டம் எப்பவாது போறமா அதுல போறப்பல்லா எதோ ஒரு வேல செஞ்சுட்டு மறந்துர்றது
சேரிங் நீங்க வேணா நம்ப ஊருக்கு வாங்க ரெண்டு சைக்கிள் இருக்குங்க இப்போ அதெல்லா நாங்க ரிப்பேர் பண்ணி சும்மாதா ஓட் ட்டிட்ருக்குங்க ஆமா தோட்டத்து பக்கோ போயிட்ருக்குங்க பெட்ரோல் வெல டீசல் வெல எல்லாமே ஆமாங்க எல்லா வெலய ஏத் ட்டி போச்சுங்க அதுக்கப்புறோ பாடிக்கு நல்லா ஹெல்த்தியா கொஞ்சோ நல்லா கலரிஸ் போன் பண்றது து சைக்கிள்கதா கரெக்ட்டுங்க
ம்
சைக்கிளிங் பண்ணாதா ஒடம்புக்கு நல்லது தான
ஆமாமாமாமா அதுல இது பண்றதுதா நல்லதுமே நான் அப்படித்தே நெனைச்சுப்பே சேரி நம்ம அப்புற எப்பாவது போனா அப்புற நம்ம அப்படி பயன்படுத்திக்க வேண்டிதா
என்மோ இப்பத்த ஜென்ரேஷன் பூரா நைன்டிஸ் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி எல்லா சைக்கிள்தா இருந்ததுங்க அதுக்கப்பறந்தான
ம்
பூரா வண்டி வர ஆரம்பிச்சுது டூ வீலர் ஃபோர் வீலர்
ஆமா
ஆமாங்க அதுல் இருந்து அதுக்கு எல்லாமே ம மவுஸ் கொறைஞ்சு போச்சுங்க
ஆமா ஆமா நானெல்லா ஸ்கூல் வந்து கொண்டு போய் விட்டுட்டு பஸ்ஸுக்கு போவே அதெல்லா சைக்கிள்தா போவே ஆனா எ தம்பி ஸ்கூல் படிக்கிலயே நா வண்டிலதா போவேன் அடம்புடிச்சு போனா நா காலேஜ்லதா வந்து டி வி ஸே இது பண்ண எனக்கு எக்ஸல் வந்து நா எப்பவாவுது எடுத்துக்கறன் சொன்னாவே குடுக்க மாட்டாங்க டி வி ஸ் ல போட் டி வி ஸ் ல போன டி வி ஸ் லதா முக்காவாசி போயிட்ருந்த அப்பறந்தா எ எப்பவாவுது எக்சல் வாங்குனாங்க குடுத்தாங்க ஆனா தம்பிலா வந்து அவ வந்து சைக்கிள்ளு போறன்னா எப்படா போ எப்ப போறதுமா ஆனா சும்மா தோட்டத்துக்கு போறப்ப நா சைக்கிள்லயே போறன் சொல்லிட்டு போவா
அதா அதானுங்க அதெல்லா சும்மா அப்படி தோட்டத்து பக்க ஃபீல்டு விசிட் போறக்குங்க சும்மா எக்சைஸ் காலைல ஒரு ரொட்டீன் போறக்தாங்க அதுக்கப்பறமால நம்புளுக்கு நெறைய வேலை இருக்கு அது மேல அதிகமா நோட்ட இருக்காதுங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா
ஆ பாத்திங்னா அப்போல்லா அப்பிடிங்க அது நைன்டிஸ் காலகட்ட இது டூ கே காலகட்டங்க அதனால கொஞ்ச அப்டேட் ஆயிக்கிறதானுங்க
ஓ செரி செரி செரி சேரிடா செரி பாரே ம் ஓகேங்க நம் ஃப்ரீயா இருக்கறப்ப பேசலா
ஓகேங்க